ஹலோ ஆ கேக்குது கேக்குது
நீ டிரெஸ்
உம் கல்யாணம் புக்கு எடுக்கணு எங்க எடுக்கறது
போடுற மாரி ட்ரெஸ் இருக்கா
இப் நா வந்து டாப் எடுத்தே டாப்புனா டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் த்ரீ பீஸ்செட்ல ஒன்னு ஒன்னு எடுத்தோ டூ பீஸ் செட்ல ஒரு மூணு எடுத்து எப்ப தெரியுமா நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதுதா ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போதுதா அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு கடை எயா அப்பா கடைக்கிட்ட அந்த சைடு வர வழில பாத்துருக்காரு எஃப் பி லல்லா பாத்துருக்கு ஆஹ நாங்க தா போய் எடுத்து வந்தோ எடுத்துட்டு வந்து நா போடாமயே வெச்சிருந்தே அதுக் அதுக்கப்புறோ இப்போ லீவ்ல எல்லா போட்டே
எங்கிட்ட காலேஜுக்கு போட்ற மாரி ஒன்னு கூட இல்ல
கேளு சொல்றது கேளு போட்டே கிழிஞ்சிருச்சு நானு கிழி எப்டி சொன்னெப்டி உருண்டு ஆய்ட்ட அ பெட்ல இருந்து இப்டி கால தூக்கி கீழே வைக்கும் போது கீழே இந்த இது உள்ள இதே இல் இல்ல உள்ள ஒரு துணி இருக்குமுல்ல லைனிங்கா என்ன சொல்லுவாங்க அந்த மாதி இல்ல ஒரு மாரி போடாத மாரியேருக்கு காப்பு
அஹ்
அப்போ நா இனி அதெல்லா போட மாட்டே அது எனக்கு அங்கெலா போட்டு போற மார்ல்லா இல்லே நா வந்து எடுக்கணு எடுக் னூன்றுக்கே
போம்போதெப்டி ஃபர்தா போட்டுட் போவியா இல்ல இது போட்டுதா போவியா
நான் போ ஃபர்தா ஒன்னு பாத்ருக்கே எப்டி சொல்றது ஒருக் இது அந்த பட் டன் வெச்சமெ நடுல அத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்லால அ கோட்டு மாரி அது எங் கே இங்க ஒரு கடைல இருக்கு நாப் ஆ எங் பாட்டிக்கு எடுக்க பொயிர்ந்தனா அப்போ சும்மா அவங்கிட்ட காம்ச்ச இந்த மாரி இருக் க்கா அப்டினதுக்கு ஓ இருக்குன்ஸ் சொல்லி காம்ச்சாங்க வெறும் ச்சு கோட் மதி உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கு நீ சும்மா ஜீன்ஸ் எ ஆனா ஸ்டோன் இருக்கு அதுல நா சொன்ன ஸ்டோன் இல்லாம கெடைக்குமா அப்டின்னு எ சேரி வந் ந்த கூப்பட்றோ அப்டின்னாங்க
ஓ நானு எடுக்கணு எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஊர்ல நா எப்டி எடுக்கலான்னா டாப்பு ஜீன் அப்டி வேணா அதாவது ச்சு குர் த்தா மாரி டாப் அப்டி அப்டி டாப் மட்டு தனியா எடுத்துட்டு அப்பறோ அதுக் ஒரு ஜீன் பேர் பண்ணி போடுவாங்க எ அப்டியு எடுத்து க்லா ஆனா அது நற் தே வேணா எப்டினா இந்த கோட் செட்ருக்கூல்ல கோட் செட்டு அந்த கோட் செட்டே எடுத்துட் க்லா அப்
அப்டி எடுத்தேனா வச்சுக்கோ இப்ப நீ அது ஒரு டைம் போட்டீனா து அ இ ஒரு டைம் போட்டு திருப்பி நீ எப்டி போடுவ ரெண்டு மூணு துணி போட்டதுக்கப்றோந்தா திருப்பி அத ரிப்பீட் பண்ணுவ நா என்ன ப்ளான்லருக் கா ஷாட் குர்த்தி மாரி எடுத்துக்லா
ஷா ஆட் குர்த்தியா
தி
அ ஏ அவ்ளோ சின்னதாப் போய்ட்டீங்க
ஷாட் குர்த்தினா எனா அவ்ளோ சின்னதா இருக்குமா இல்ல
ஓ
நம்ம முட்டிக்கு மேல வரூ
ஓ
ஜீன் ஜீன்ன்னா ரொம்ப டைட்டாலா போட மாட்டோ நம்ம எப்டியூ லூஸா தா போடுவோ
நான் வந்து கோட் செட் எடுக்கலான்ற மாரிதா சொன்னே அப் ப எங்க அம்மாட தங்கச்சி வந்து அதாப் போடுய்ங்க அம்மா ஓட தங்கச்சி வந்து வீட்ல நைட்டியே போட மாட்டாங்கடி அவுங்கு புடிக்காது நைட்டி போட்டா ஏதோ கெழவியா ந்த மாரி ஃபீல் வருமாமா அதுனால நைட்டியே போடமாட் டாங் புடிக்கவே புடிக் காது அவுங்ளுக்கு அவுங்க வந்து இந்த மாரி டி ஷட் ஃபேண்ட் வீட்லருக்குமோது போடுவாங்க இல்லாட்டி இந்த கோட் செட் தா அவுங்க வெளிய போம்போது கோட் செட் தா வச்சிருக்காங்க ஊர்ல வந்து மார்க் கெட்ல வந்து இது கோட் செட்லா கம்மி ரேட்டுக்கு நல்லா கலெக்ஷன் இருக்குமாமா அப்ப எங்க அம்மா வந் அங்க போயிட்டு கொஞ்சோ எடுக்லா அதுக்கப்புறோ இங்க வந்து கொஞ்சோ எடுத்துக்லா ஒரு பத்தாயிரூவாய்க்கு வேணா எடுத்தர்றே நானு அப்டினு அதுக் மேல ஒத்த பைசா கேக்கூடாது பத்தாயிரூவாய்ல நீ எல்லாமே வாங்கிக்கணு பேகு ஷூவா இருக்கட்டூ பட் எல்லாமே நீ அந்த பத்தாயிரத்துல வாங்கிக்கணு அதுக்கு மேல ஒத்த பைசா தரமாட் டே அப்டின்னு சொன்னாங்க எங்க அம்மா அப்ப சேரி போலா அப்டி சொன்னே அ இவ இருக்கால என் ஃப்ரெண்டு அவளு எடுக்ணுணா அவுள்டையு இந்த மாரி கு போடுறது எது இல்ல அவளு குவாட் செட் தா எடுக்கலான்ட்டு இருக்கா அப்போ நாங்க வந்து ரீல்ஸ்ல ரீல்ஸ்ல எப்டி தெரியுமாடி வருது ஏ ஆன்லைன்ல வாங்றதுக்கு ஊர் பட்டணு வருதுடி ரீல் ஸ்ல நெறைய வருது து ஆனா எங்க அம்மா சொல்றாங்க நான் பாக்குறது தானே ஒரு நாளைக்கு எத்தன ரிட்டர்ன் வரு தெரியுமா
உம் சிலதெல்லா கொஞ்ச நல்லா வரு சிலதெல்லா அப்டி உம்
அப்புற அதுல என்ன சொல்ற நம்ம வாங்கி பாக்லா நல்லா இல்லாட்டி ரிட்டர்ன் போட்டுக்லா அததா நானு ந முன்னாடி சொன்னே பானம் நெறையாவே நெறையா ரீல்ஸ் நாங்க நாங்கள அப்டி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் நெறைய ரீல்ஸ் அவ எனக்கு அனுப் இப்ப நான் அவளுக்கு அனுப்பு இதுதான் வேல இதுவே தாண்டி வருது ஆனா மூணு அன்னோ ஒட்டிக்கா ச்சு அந்த மாரி கம்மி ரேட்டுக்கும் தான் வருது பிளிப்கார்ட்ல எல்லா
நான பாத்து வச்சிருக்கேன் நான் வந்து கோட் செட் வேண்டாம் இது இருக்கல்ல ஜீனு ஒரு இப்ப என ஸ்கைப்ளூ கலர் இருக்கு இது ஒரு பிளாக்கும் கிரேவும் பின்னா ட்ரௌசர்ஸ் மாரி இருக்கும்ல ச்சு ஆஹ் அதுல ஒரு பிளாக்கு ஆஃப் ஒயிட் அந்த மாரி எடுத்துட்டு பின்ன ஷார்ட் குர்த்தி எடுத்தா ஒரு ஒரு குர்த்திக்கு ரெண்டு மூணு பேண்டட் அப்படி மாத்
ஆனா உனக்கு ச் உனக்கு ஒண்ணு சொல்ற மாரி நீ போவ போயி்டட்டு நம்ம ஸ்கூலுக்கு போன மாரி போய்டிட்டு வருவ ஒரு கேம்பஸே இல்லை அங்கே நான் போய் பாத்தேன் கேம்பஸே இல்ல உள்ள போன நாள் செவுரு
தா எங்க அம்மா உள்ள போனோனே ச்சு போன் அப்படி எடுக்குது தள்ளு வீடியோ எடுக் குட்டோ அன் அணிபுட்டு நானே ஆமா இது ஒரு நாலு செவுரு இருக்கே இது எடுத்தா எங்க அப்பா வெளிய பரவல அந்து உக்கார நம்மள இருந்துச்சுல முன்னாடி இங்கெல்லா உக்காந்துக்கலா அப்ப நானு ஆமா இவ்ளோ பீஸ் கட்டிட்டு இங்க வந்து உக்காரற இங்க வந்து உக்கார்றக்குதா அது
கொஞ்சோ பெருசு தா
ஆஹ் நா சொ எங்க அப்பா சொல்றறு சார் பெருசாதா இருக்கு ஏன ஆன்லைன்ல பேய் பாக்குறே இதுவே உங்களுக் பெருசுனா இனி என்ன எத்த ஆமா அவ்ளோதா அது நம்ம ஸ்குல் கிரவுண்ட் ஆஹ் வெளிய ரோடு இருக்குல அதோட சேத்தி இருக்கு அவ்ளோதா
ஆமா நம் ஸ்கூல் எல் ஷேப் இது வந்து ஸ்கொயர்
ஸ்கொயர் அவ்ளதா ஆமா
ஆனா நீ வந்து ஆனா நா கொஞ்சோ பின்னாடிலா இருக்கும் அப்டின்னு தான் நெனச்சேன் நா இப்டி போனே அந்த அந்த இப்டி சென்டர்ல இருக்கு தானே அது கிரவுண்ட் கூ அது கூட கிராஸ் போட்டு உட்டு இருக்கு க்காங்க நா எப்டி இப்டி சைட்ல இப்டி போயிட்டு பின்னாடி ஏதோ வழி இருக்கா அப்டின்னு கேட் க்ற இல்ல இவ்ளோ தா காலேஜ்அப்டிங்குறாங்க ஏன்னா நா அத அளவு பாத்தோனே மா தயவு செஞ்சு இங்க வேணா வா மா போயிரலா அப்டின்னு எங்க அம்மாவ கூட்டிட்டு போய்ட்டே அளவு பாத்தோன்னே தெரிச்சிடுவேனே
எங்க அக்கா கிட்ட கேட்டப்ப எங்க அக்கா சேரின்னு சொல்லியிருக்கா எங்க அக்காட நா சொல்றே இன்னு போட்டாச்சுனதுக்கு எதுக்க அங்க போய் போட்ட அப்டி இப்ப நானு அப்டி முளிக்கிறே ஏ அப்டின்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அங்க சேரி ஆனா உனக்கு செட் ஆ யாரு கேட்டால இதுதான் உனக் சேட் ஆயிரும் உனக் சேட் ஆயிரும் அப்டின்ட்டு
ஏ அப்டி சொல்றாங்க
யாருக்கு தெரியு
உனக்கு செட் ஆயிரும்னா என்ன அர்த்ததுல
எனக்கு செட் ஆயிரும்ன்னா டக்குனு ஃப்ரண்ட்ஸ் எல்லா கெடச்சிரு
ஓ அதா எங்க இருந்தாலு ஃப்ரண்ட்
ம் இப்ப நா ஒண்ணு இல்ல இப்ப நம்ம ஸ்கூலே பாரு இத்தனோண்டு பெட்டியாட்டுகுக்கு நம்ப இல்லையா
அ ஆமா நம்ம ஸ்கூல் பெட்டி கூட இல்ல பெட்டில பாதிதான்
டி கூட ஆமா
நீ ஆனா இங்க கெட்டிட்டு இருக்காங்கல்ல இங்க அ
ஆ
ஆ கட்டிட்டு இருக்காங்கல்ல நா அன்னைக்கு டெசர்ட் சாப்ட போனே ஃப்ரண்ட் கூட கூட பாாத்தேண்டி ஏதோ அப்டி இப்டி மூணு மூணு பில்டிங்கா பிரிச்சு பிரிச்சு கேட்ருவாங்க நா நின்னு பாத்த லோடடு ஃபீஸ் வாங்குறதுக்கு என போயிருந்தே செரியா நா நின்னு பாத்தே நின்னு அங்க அங்க போடுற போடுறது கொஞ்ச ப்ரையிங் பண்ணாங்ளா நின்னு பாக்குற பிரிச் பிரிச்கே அது நம்ம ஸ் கூல் தானா கெட்றாங்ளானு எனக்கு டவு வேற ஆனா அதுதான்டி டி எல்லோட செட்ருக்குல்ல
ஆம்
அஹ் அதுக் பின்னாடி
அங்க நின்னு பாத்தா தெரியும் மா
ப நீ அங்க நிக்கிறேனா அது அது பின்னாடி நீ உழுந்தேன்னா அதுக்குள்ள தா உழுவ அந்த பின்னாடி அத தாண்டி கெட்றாங்க நா நின்னு பாத்தே எதோ டிசைன் மேல வந்து எதோ ரூஃப்ல எ தோ டிசைன் பண்ணாங்க அதுக்கப்றோ மூணு பில்டிங்கா பிரிச்சு பிரிச்சு கெட்டிருக்காங்க எ நம்ம பில்டிங் கூட ஒரே பில்டிங் தான அலோ கேக்குதாடி ஹலோ கொஞ்ச தள்ளி வந்து பேசுறி ஹலோ ஹலோ ஹலோ டி ஹலோ கேக்குதா
ஓகே
ஹலோ
அ கேக்குது ஆனா தனியா பேசிட்டிருந்தனா
ஏனா இவ்ளோ நேரோ இவ்ளோ நேர் நா அலோ அலொன் சொல்லிட்ருந்தே
போயிரு நா ஹலோ ஹலோன்ட்ருந்தே ஓ வாய்ஸ் தா கேக்கல
உ வாய்ஸ் தா கேக்கல நா தா உ பா நா தனியா ஒளறிட்ருக்கே அத்
நா நீயுமா நானு இங்கி பாரு என்ன மௌனராகமா அப்புடின்ட்ரிக்கிற
லோன்ட்ருந்தே ஒனக்தாங் கேக்குல எப்படியு மூணு பில்டு ஆனா பாக்கணு எனைக்கி எனைக் இது வந்து கெட்டி முடிச்ட்டு எனக் போய் பாக்கணு உள்ள விடுவாங்ளா நம்மள இந்த ஸ்கூல் இப்ப கெட்டிட்ருக்காங்
அதுக்குள்ளேலா விட வைப்புயில்ல
டீ ஆனா எப்புடி அங்க பசங்க இது பசங்களுக்கா புள்ளைங்களுக்கா
பெருசா இருக்குறனால இது பசங்களுக்கா இருக்கு கிரவுண்ட்டெல்லா இருக்குல
கொஞ்சோ நல்லபடியா எடுத்தாங்குனாலாச்சு ஆனா இதுக்கி என்ட்ரென்ஸ் எங்கேன் வேற தெர்ல னக்கே எண்ட்ரென்ஸ் எங்க தெரியுமா எங்க தெரியுமா ஒரு இதோட எண்ட்ரென்ஸு அந்த இருவது கட ஒன்னு இருக் குண்டி இருவது கட அது மே மேல் கீழ இறங்குனதும் இருபது கட இருக் க்குமா இருபது கட தொட்ட மாதிரி ஒரு கிரவுண்டு இருக்கும் அந்த கிரவுண்டுல தான் இதோட எண்ட்ரன்ஸ் வரும் தியக்குள்ள வெச் வச்சுருக்காங்க பாத்தியா ஸ்கூல்ல
உம் ஆமாம்
ஏரியாக்குள்ளதா இர்ப்பாங்க ஏ ஒர் நிம்ஷொ இரு எங்க அத்த கூப்புர்றாங்க கூப்புர்றே
உம் சேர் சேர்